ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது உங்களுக்கு
அ எனக்கு கேக்குது சொல்லுங்க என்ன பண்றீங்க
பணல்லா சொன்னங்க ம்
நானு சும்மாதா ரீல்ஸ் பாத்துட்டுருந்தே இன்ஸ்டாகிராம்ல
ஓகே ஓகே சாப்ட்டீங்களா
அ நா சாப்பிட்டே நீங்க சாப்டிங்களா
ஆ நானு சாப்ட்டே
என்ன சாப்டிங்க
ஆ ந புலாவ் சாப்டே ரஸ்மா
ஓகே ஓகே
நீங்க என்ன சாப்டிங்க
ஓகே நா வந்து இந்த இட்லி சாப்டே
புரிலங்க இட்லியா ஓகே ஓகே ஓகே ஓகே வேற பிரீ டைம்லல்லா என்ன பண்ணுவீங்க
நா பிரீ டைம் ஆல்மோஸ்ட் வந்து போன்ல ஏதாது சீரீஸ்ல்லா பாப்பே நிறைய மூவிஸ் பாப்பே
ஓகே
ஆல்மோஸ்ட் ஏ பிரீ டைம் அப்டிதா போவு எப்பயாவாச்சு வந்து பிரெண்ட்ஸ் கூட வெளில போவே
ம்
ஆல்மோஸ்டு பேமிலி கூட டைம் ஸ்பெண் பண்ண முடியாது பிரெண்ட்ஸ் கூட வெளில போறது மூவிஸ் பாக்கறது ஆல்மோஸ்ட் மூவிஸ் தா பாப்பே புல்லா டை மூவிஸ் பாத்தே டைம் போயிரு ஒரு புல் மூவி பாக்றப்ப ரொம்ப டைம் எடுக்கும்லங்க புல்லல்லா பாக்க மாட்டே இந்த வாய்ஸ் ஓவர் மாரி வரும்ல நா நிறைய பாப்பே
இப்ப லாஸ்ட என்ன பாத்தீங்க
லாஸ்ட்டா ஒரு சைனீஸ் சீரீஸ் தா பாத்தே இவ பாத்துட்டுதா இருக்கே இன்னு அது முடியல
ஒ
இன்னு கொஞ்சோ எபிசோட்ஸ் இருக்கு அத பாத்துட்டு இருக்கே
ஓகே ஓகே
ம் நீங்க என்ன பண்ணுவீங்க பிரீ டைம்லல்லா
நானு இப்போ சீரீஸ்தா பாத்துட்டு இருக்கே இப்போ சீரீஸ் பாத்தே லேட்டஸ்டா வந்து அந்த டீச்சுவல அசனேனு ஒரு ஸ்டோரி ஒண்ணு பாத்தே
ஓகே ஆமா அது நல்லா இருக்கு
லீமா அது அது நல்லா இருந்தது
ஆஹ்
ஆ இப்போ வந்து இந்த பஸ்ட்டு பூருஸ்டு பாத்துட்டு இருக்கே
ஓகே ஓகே அது நல்லா இருக்கா
ஆ அந்த அவங்க லாங்குவேஜ்ல தா பாத்துட்டு இருக்கே
ஓகே அவங்க லாங்குவேஜ்லியு இங்லீஷ் சப் டைட்டில்ஸ் வர்ற மாரியா
அ ஆமா ஆமா இங்கிலீஷ் சப் டைடில்ஸோட பாத்துட்டு இருக்கே
ஓகே ஓகே
என்ன கொஞ்சோ கொஞ்சோ போருடா இருக்கு
ஓகே அம்மா ஸ்டாடிங்ல போரிங்கா இருக்கு
அதா ஸ்டாட்டிங் எங்கக்கா பாத்தாங்க அவங்க வந்து நல்லாருக்கு அப்டின்தா சொன்னாங்க
ஓகே
தோ ஸ்லோவா போகு அப்றோ நல்லாருக்கு அப்டினு
ஒகே ஓகே
கே பாக்கறோ அப்டின்னு பாத்த கொஞ்ச ஸ்டாட்டிங் ரொம்ப ஸ்லோவா போது எனால அது பாத்துகிட்டே தூங்கிடுறே வேற
ஓகே ஓகே
அதா பாத்துட்ருக்கே
செரி செரி நா இப்ப வந்து ரீசன்ட்டா நெவர் என்டிங் சம்மர்ன் தா ஒரு சீரிஸ் பாத்துட்ருக்க ஆமா அது வந்து தின்டல் மா நல்லாருக் த ஸ்டாட்டிங்ல போர் அந்த மாரி கோட இல்ல ஸ்டாட்டிங்லயே சூப்பரா போகுது
ஓகே ஓகே
ஒரு ஸ்டாட்டிங்ல நல்லா போது பட் நடுல வந்து நறையா காம்ப்ளிகேட்டடா பண்றாங்க
ஆஹ
அது எப்டினா ரொம்ப டாமா குடுக்கற மாரி ஒரு சீரிஸா கொண்டு போறாங்க நறைய பிட்ரயல்லா அதிகமா அதுல இருக்கு லெட் மி ஹேப் ஆ வந்தா நல்லாருக்கு இல்லாட்டி டிராமா அது ஃப்ளாப் ஆயிடு
ஹ
ஹேப்பி என்டிங் வரலனா கண்டிப்பா ஃப்ளாப் ஆயிரு ஏனா அவ்ளோ ட்ராமா இருக்கு அந்த ஒரு சீரிஸ்லயே பாதி சீரீஸே முடிஞ்சுருச்சு இன்னு ஒரு ஏ எபிசோடு தா இருக்கு அதுக்கே இவ்ளோ ட்ராமா குடுத்துட்டாங்க அந்த ஏழு எபிசோடுல இவுங்க எப்பிடி ஹேப்பி என்டிங் கொண்டு வர போறாங்கன் தா தெரியல
நா வந்து இப்போ வச்சிருக்கே அந்த வீக் ஹீரோ அப்றொ எட்ஹோன்ஸ் பாக்லா அப்டினு
கே
அது ரண்டு பாக்லா அப்டினு வச்சுருக்கே
ஓகே ஓகே
அப்பற அங்க டீச் எ லெசன்ல அந்த மினிஸ்டரா வருவா பாத்திங்ளா
அம்மா
ஆ அவந்தே இன்னோரு மூவி வந்ருக்கு த லாஸ்ட் ரோவோ எதோ சம்திங்
ஓகே ஓகே
அத பாக்கலா அப்டினு வச்சுருக்கே
ஓகே இப்போ ரீசன்ட்டா நெட்ஃபிளிக்ஸ்ல கூட ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கே கொரியன் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்ல
அதா எ எது
நேம் எனக்குமே ஆக்சுவலா தெரியல ஆனா ரொம்போ பாப்புலரா போயிட்ருக் கு நானு அதா என்னன் சர்ச் பண்ணி பாக்க போற அது ஆரர் த்ரில்லர் மாரியு இருக்கு நல்லாதா இருக்கு ஓரளவுக்கு நா குட்டி குட்டி ஷாட்ஸ்லதா பாத்த அத
அ அ
ஒகே பாக்லானா சிக்ஸ் எபிசோட்ஸ் தானா
ம்
ஓகே சோ பாக்கலா அப்டின்ட்டு யோசிச்சிருக்கே ஒண்ணு முடிஞ்சுட்டா இன்னொனு பாத்தா பரவால்ல நடு நடுல அது இது கலந்து கலந்து பாக்கவு ரொம்ப கொழம்பிடுது
ஆமா அது அந்த மாரி பாத்தா இன்ட்ரெஸ்ட் வராது அப்ரோ
ஆமா நா ஆக்சுவலா ஏ அப்டி பாத்தேன்னா வந்து நெவர் இண்டி் சம்மர் இன்னு ஆன் கோயிங் சீரிஸ் தா அது ஃபுல்லாவே இன்னு முடிக்கல அப்போ அது அதோட எபிசோட்ஸ் வராதடைம்ல நமக்கு அடிக்குமேன்ட்டு ஐநூறு சைனீஸ் சீஸ் வந்து லைட்டர் அண்ட் பிரின்சஸ்ன்னு பாத்த அதான் அப்ப சூப்பரா போச்சு நான் வந் அது எப்டி சொல்ல அது எத்தன டைம் பாத்தலுமே போர் அடிக்காது போல அவ்ளோ சூப்பரா இருந்துச்சி அந்த சீரிஸ்ஸு
என்ன ட்ராமா
இப்ப ரெண்டு
புரில புரில ஐட்ட ரெண்டு ரெஃபேரன்சஸ் மா
ஆ ஆ
ஓகே
அது ரொம்ப நல்லா போச்சு ஆக்சுவலா நா நெறைய பாத்திருக்கே சைனீஸ் சீரீஸ்னா இது என்னமா நம்ம குடுச்சு போன மாரி இருந்துச்சு
ஆ
அதுக்கப்புற நவரண்ணிஸ் நல்லாருக்கு பட் இவங் சீக்கிரமா முடிக்கு போதுதா தெரிய வரு என்ன மாரி எ எ எ என்னிக் குடுக்குறாங்கன்ட்டு
நான் தாய்லன்றமவ ஒண்ணு பாத்த அந்த எஃப்ருன்னு
ஆமா அது நல்லாருக்கு
அது நல்லாருக்கு ஆனா கோரியா கோரியன்னு கொழந்த மாரி பண்ணுவா
ஆமா
அது கொஞ்ச நல்லாருக்கு அவன் பண்றதுல்லா கொஞ்ச கியூட்டாருக்கு இன்னசென்ட்டா இருப்பா
ஆமா ஆமா நா வந்து அது எத்தனையோ இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்த
நானும் ரொம்ப நாளைக்கே முன்னாடிதா பாத்த எப்பயோ வந்தது இதல்லா
ஆ ஆ
ஆனா அதுல நாலு ஹீரோவு நல்லா இருப்பாங்க
அமா ஆக்சுவலா எனக்கு வந்து அதுல செகண்ட் ஹீரோ தா ரொம் புடிச்சிருந்துச்சு அவுங்க ரெண்டு பேரும் சேரணுன்னு ஆச ந வ எப்டியாது சேரணுன்னு ரொம்ப ஆசைப்பட்ட பட் என்னமோ அவுங்க ரெண்டு பேர் தா சேரணுன்னு இருக்குல்ல
ஆனா கொஞ்ச கேல் மாத்தி இருக்கலாம கேல் அவ்ளோ அழகாலா இல்ல
ஆமா கரெக்ட்டு தா
அந்த பாய் அளவுக்கு இல்ல
கரெக்ட்டு அவுங்க ஓகே தா பட் அவுங்க பேஸ் பண்ணி எடுத்த டிராமாக்கு அவ அந்த பொண்ணு தான் கரெக்டா இருக் பையனா அவங்க வந்து ரொம்ப பூர்விலேருந்து வரால
ம் ஆமா ஆமா
வேற எந்த மாரி கண்ட்ரி சீரீஸ்ல்லா பாப்பீங்க நீங்க
இப்போல்லா வந்து அந்த லைட்டு பியு டேன்ஞ்ரஸ் பாத்துருக்கே
ஓகே
அதுவு நல்லாதா இருக்கு நீங்க பாத்துருக்கிங்களா
அண்ட் லைஃப் கிவஸ் டான்ஸரிங் பாக்கவே இல்ல
அது நல்லாதா இருக்கு அந்த கன்டன்ட்டு நல்லாதா இருக்கு பட் என்னன்னா ஃபுல்லாவே அது
ல ஆமா லைப் பத்தியா பிளஸ் அது வந்து கொஞ்ச எமோஷனல்லா இருக்குன் சொன்னாங்க
அந்த அளவுக்கு இல்ல அந்த அளவு க்குலா இல்ல ஒண்ணுல்ல ரெண்டு பேர் ப்பாங்க
ஓகே
அதுல வந்து அந்த பையன் சின்ன வயசுலயே அந்த பொண்ண நல்லா பாத்துப்பா
ஓகே ஓகே
அதுக்கப்புறோ அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சு அவங்க வந்து வீட்ல இருந்து ஓடி இன்னோரு எடத்துக்கு போய்ருவாங்க.
ஓகே
கே வந்துருவாங்க.
ம்
ஓடி போயிட்டு அங்க அவன வந் அந்த பொண்ணு வந்து அவன் நல்லா பாத்துப்பான் அவளுக்கு வந்து மூணு பசங்க ஒரு கேர்ளு ரெண்டு பாய் அதுல வந்து ஒரு என்னது ஆ சுனாமி அந்த மாரி வரம் போது என்ன ஆகு அந்த பைய அந்த பைய இருப்பா குட்டி பைய அவ அந்த குட்டி பைய்ய னோயு பெரிய பையனயு வீட்ல விட்டுருவாங்க. அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிருப்பாங்க அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்துட்டா அப்டின் சொல்லி யாரோ வந் ந்து கூப்பிடுவாங்கன்னு இந்த அம்மா போய்டுவாங்க.
ஓகே
அந்த அம்மா போனோனே இந்த பெரிய பையனும் போயிருவா அந்த சின்ன பைய மட் மட்டுந்தா வீட்ல இருப்பா
ஓகே
பண்ணுவா அவனு ரோட்டுக்கு வந்து அவன் என்ன பண்ணுவான் பீச் பக்கம் போயிருவா
அச்சொ ஆ
கிட்டதா அவன் பீச் பக்கம் போனோனே பீச்ல தண்ணி அடிச்சு அவெ அவள்தா அவன் பாடி ஃபுல்லா கோல்ட் ஆயிரு செத்துருவா அவன் குட்டி பையன்தா அந்த சீன் மட் டுந்தா ஒரு மாரி இருக்கும் அப்புறொ அவுங்க அம்மா எஞ்சி வா எஞ்சி வா அப்பிலா அழுவாங்க அதெல்லா ஒரு மார் ரி இருந்துது
ஆமா ஆக்சுவலா நா வந்து அதெல்லா வந்து ஷார்ட்ஸ் மாரி பாத்த அதெல்லா பாத்துட்டு சரி இவ்ளோ எமோஷனலா இருக்கு கண்டிப்பா இந்த இது பாக்க வேண்டா அப்டின்ட்டு அத அப்டியே ஸ்கிப் பண்ணிட்டே
அவள்தா வேற எதுவு எமோஷ்னலா வேற வேற எதுவு இருக்காது அப்றொ அந்த அந்த பொண்ணு இருக்கால அவளுடைய பொண்ணு அவளும் பாக்க அவள மாரியேதா இருப்பா
ஆமா ஆமா
து ஒரு பையன பண்ணுவா
ஓகே
பையனுடைய அவன் வந்து அவங்க அம்மா பேச்சு மட்டுந்தா கேப்பா
ஓகே
அவங்க அம்மா எப்டின்னா இவள வந்து கொஞ்சொ மட்டத்தட்டியே பேசுவாங்க. ஒரு கட்டத்துல அவளுக்கு வந்து கோவொ வந்துட்டு எனக்கு நீ வேண்டா அப்டின் சொல்லிருவா.
ஓகே
அதுக்கப்புறோ அவனுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு பைய கெடைப்பா அந்த பைய வந்து அவங்க அப்பா மாரியே அவன பாத்துப்பாங்க அவங்க அப் பா எப்டி அவங்க அம்மாவ பாத்துக்ட்டாங்களோ அதே மாரி பாத்துப்பாங்க.
ஓகே ஓகே
பைய அதுனால அவ வந்து இது என்ன இவ்ளோ பாத்துக்கறா இவ்ளோ எவ்வளோ பண்றான் அது அதனால அவள இது பண்ணிப்பா
ஓக்
அதுதா அவங்க ரெண்டு பேருக்கு மேரி ஆயிரு பட் நடுல அவ லவ் பண்ணா பத்தீங்ளா
ஆமா
பைய வந்து அவனு கேரிங் அவனு நல்ல பைய தா
ஓகே
ஆ அழுவா அவ சொல்லுவா கோல்டுல வந் து அவ கால் கீழ இருக்குமேன்னு அவ காலலா தொடச்சி விட்டு அழுவுவா எல்லாமே பண்ணுவா பட் லாஸ்ட்ல அவங்க வெட்டிங் அப்போ அவ காரு கார் வந்துருவா பட் உள்ளலா போமாட்டா அப்டே திருப்பவு வெளிய வந்துருவா
ஓகே ஓகே நா இது எதுவு பக்கல மே பி டைம் கெடசா பாக்ற
ம் ஒகே ஒகே நா நவி சிரியஸ் ஸ்டோரி சொல்லிட்டுருந்தே
ம்ஹூம் ஆமா நீங்களே சொல்லிட்டீங்க அதுலே தெரிஞ்சிருச்சு
வீக் ஹீரோ, ப்ளட் ஹார்ன்ஸ்லா கொஞ்சோ நல்லாருக்குன்னாங்க
அது ஆக்சுவலா வந்து ஆல்மோஸ்ட் புல்லி பண்ணி ஃபைட் பண்ற மாரி இருக்குமா வீக்கி ரோல்லா சோ நா அது பாக்கல ஏன்னா அதுல இந்த ரோல்ல ஆமா வீக்கிரோல்ல ஆ ஆக்ட் பண்ணியிருந்தா அந்த ஹீரோ வந்து வேற ஒரு சீரீஸ்ல ஆக்ட் பண்ணிருந்தாங்க
ம் ம் ம்
இது எனக்கு ஃபஸ்ட்டு சீரீஸ்னே சொல்லலா சோ எனக்கு ரொம்போ புடிக்கு இப்ப கூட ரீசண்டா திருப்பி ரீவாச் பண்ணலாமானு நெனைச்ச
ம்
நா வன்ட்டு ரீவாச் பண்ல
ஓகே ஓகே ஹிடன் லவ் பாத்திருக்கீங்களா ஹிடன் லவ்
ஆ அது பாத்துட்ட அதுதா இப்போ திருப்பி ரீவாச் பண்ணலாமா உட்காந்திட்ருக்கே
இனிமே இப்ப பண்ண அப்றோ லைஃப் டிப்ரஷன்ல போயிருங்க
அப்டிங்களா
ஆமா ஆமா
நா அதா ரீவாச் பண்ணலாமானு நெனச்ச இல்ல இல்ல வேண்டா வேண்டாவே வேண்டான்ட்டு அப்டியே